ஆ கேக்குது தோழர் நா பேசுறது கேக்குதா க்ளியரா
ஆ கேக்குதுங்க தோழரே ஆ இப்ப வந்து பாத்திங்கன்னா தோழரே நம்ப வெளியே எங்கயாது பயணம் வந்து மேற்கொண்ட்ரு ப்போ இல்லைங்ளா அந்த மாரி பயணம் சொல்லும் போது சில பேருக்கு வந்து இந்த நீர்வீழ்ச்சி அந்த மாரி எடங்களுக்கு போக பிடிக்கும் சில பேருக்கு மலை பிரதேச அந்த மாரி போக பிடிக்கு அந்த மாரி நம்ம போகக்கூடிய வழியில வந்து பாத்திங்னா நெறைய விலங்குகள் அந்த மாரி நம்ம பாத்துட்டு போவோ ஒரு மயில் ஆகட்டு ஒரு காக்கா வந்தா கூட நமக்கு வந்து வித்தியாசமாதா இருக்கு சோ அந்த மாதிரி நீங்க போற வழியில வந்துட்டு எத பாத்தா வந்து விரும்பி வியப்படைங்க விர வியர்ப்பா வந்து பாப்பிங்க அதுக்கப்பற வந்துட்டு எந்த மாதிரி ம் எந்த மாதிரி வந்துட்டு விஷயங்கள் வந்து நீங்க போகும் போது கொஞ்ச ஸ்ட்ரேஞ்சா நடந்த மாரி ஒரு யானை வர்ற தோ ஒரு கரடி வரதோ அந்த மாரி எதாவது ஸ்ட்ரேஞ்சா நடந்த விஷயங்கள் அத பத்தி சொல்லுங்க தோழரே
அதாவது தோழி இத நீங்க வியப்பானா பெருசா எதுவு நடக்கல ஆனா பட் எனக்கு ஒரே ஒன்னு மட்டு ஞாபக இருக்கு நா என்ன பண்ணனா எப்பயு நாங்க ஆந்திராவுக்கு போவோ அதாவது எங் க சொந்த ஊரு அதுதா எங்க பாட்டியோட ஊரு நாங்க எப்பயாது லீவ் கெடைச்சிதுனா வந்து ஸ்கூல் டைம் ஸ்கூல் டேஸ்லயா இருக்கட்டு காலேஜ் டேஸ்லயா இருக்கட்டு கண்டிப்பா மே மாச லீவு சம்மர் டேஸ்லா கெடைச்சிதுன்னா கண்டிப்பா ஒரு மாச இருந்துட்டு வருவோ செரிங்களா அந்த அந்திராக்கு போறது வந்து எ எப்படின்னா நம்மளுக் இங்க இருந்து எங்க வீட்ட விட்டுருந்து ஒரு நானூறுல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் கிட்ட வரு ஆ பஸ்ல டிராவல் பண்ணி போ வேண்டிதா இருக்கு அந்த பஸ்ல டிராவல் பிடிக்கும் போது டோல் கேட்லா இருக்கு பாத்துருக்கிங்களா டோல்லா தாண்டிதா போனு அந்த டோல் தாண்டி போம்போது அது எப்டி சொல்றதுன்னா அந்த டோல் தாண்டி போம்போது நெறைய குரங்குங்க இருக்கு அந்த டோலான்ட எப்டிதா வாழுதுன்னே தெரில ஃபுல்லாவே ரோடுதா அந்த சைடு ரோடு இந்த சைடு ரோடு எங்கு காடுனே தெரியாது நம்மளுக்கு சொல்ல போனா ஆனா அந்த டோல்ல மட்டு அந்த கொரங்குங்க நெறையா இருக்கு ரெண்டு மூணு கொரங்குங்க இருக்கு நா வந்து பாத்த அதுக்கப்பற என்ன ஆயிருச்சுனா எப்பயும் போல பஸ்ஸு போயிடுச்சா அவரு டோல் டோலுக்கு வந்து காசு கட்டுறதுக்காக பின்னாடி ஒரு நாங்க ஒரு ஒரு ரெண்டு பஸ்ஸு நிக்குது அதுக்கு பின்னாடி எங்க பஸ்ஸு நிக்குது நா பாத்துட்டுருக்க அது ஒரு மத்தியான டைம் மத்தியான டைம்ல என்ன ஆகுதுன்னா தண்ணி தண்ணிக்காகன்ன ஒரு ஒருத்தர் வந்து தண்ணி குடிச்சுட்டு இருந்தாரு எனக்கு எனக்கு முன்னாடி சீட்ல இருக்கிறவரு ஒருத்தர் தண்ணி குடிச்சுட்டு இருந்தாரு
ஓ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ